ஹலோ
அப்பிடியா
அ கேக்குது
ம்
உங் அப்பா எங்க பொயாச்சா
தொடலாம்
ஆமா நீ ஃபோன் பண்றியேன் நெனச்ச அதுக்கு பறகுதா போய் சாப்ட்ட
ம்
பரவால்லயா ஃபீவர்
அது எப்புடி கேள்விப்பட்ட இன்னைக்குதா காலையிலதா ஒரு மாரி காலைல கூட லோ
திடீன் திடீனு வரதெல்லாம் மழ டைம் தா மழ டைம் தா வருன் பாத்தா அதிகமா அந்த வெயில் டைம் தா வருது
ம் மெதங்க
தல வேர்க்கும் தெரியுமா அதனாலயே நெறைய பேருக்கு
கிளைமேட் வந்துல இப்ப மழ தூத்தலா இருந்து கொஞ்ச நல்லா ஃபுல்லா தூத்தலா எல்லா இருந்த மழ இப்ப தீடிர் நல்ல ஒரு மாரி சுட்டெரிக்கவே ஒரு மாரிருக்கு
ங்கியு ஃபுல்லா வெயிலுதா இன்னைக்கெல்லா என்னா வெயில் அப்போ வெளியே போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே தாகமா இருக்கு
ம் ம் ம் சூரியன் மொத்த ஸ்ட்ரா போட்டு தலையில நுருஞ்சு எடுக்கனுன்னா
உண்மையா தா அப்டிதா இருக்கும் போல ஒன்ற கப்புக்கு மேல வரும்போதே மோரு குடிச்சிருக்கே சூடுன்னு பெறகு அ இது இப்ப கரும்பு ஜூஸ் குடிக்கணும் போலருக்கு என்னத்தியாவ்து எதோ ஒரு டேஸ்ட்ல நார்மல் தண்ணி வண்ணி மட்டும் வேண்டா ஒண்ணு உப்பா இருக்கணு இல்ல இனிப்பா இருக் க்கணும் அ அப்டி ஜீஸ் மாதிரி எதாவ்து குடிஷ்ட்டே இருக்
இனிப்பு ரொம்பவும் குடிச்சுட்டு விட கூடாதுனு சொல்ட்ட லாஸ்ட் வர குடிக்ககூடாது சொல்வாங்க சுகரு கூடுமா
அது லாஸ்ட்டு
லாஸ்ட்டு தா இப்பல இருந்து இருந்திருந்ததா இதாவு
அப்படி இல்லாது பிப்து மந்த்துக்கு அப்புறம் நமக்கு தக்குனு தைராய்டு சுகர் எல்லா நம்ம பட்டாலும் சாப்ட்டாட்டாலுமே எரிடும் அந்த டைம் நல்லா பனான் நா லா ஒழுங்க சாப்ட கூடாதுன் சொல்வாங்க ஸ்டார்ட்டிங்ள இப்ப நம்ப ஒழுங்கா சாப் ப்ட மாட்டோ அல்ல அதுவோ நல்ல வெயில் வேற இருக்கந்தான சீக்கரமா டிஹைட்ரேட் ஆவுது
ம்
நல்லா தண்ணி குடிக்கணு ஆனா தண்ணி டேஸ்ட் புடிக்கலன்னா வேற என்ன பண்றது லெமன் ஜூஸு அப்டி ஏதாவதுதா குடிக்க வேண்டியதா இருக்கு எல்லா நார்மல் ஆய்ட்டுன்னா பிரச்சன இல்ல தண்ணியே அடைச்சிட்டு இருக்கலா ஒங் அப்பாக்கு ஹாஸ்பிட்டல் போனாங்களா
ஆமா இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தா வரு அவர் இருக்க மாட்டார் உடனே இன்ஜெக்ஷன் போட்றணு
அவங்க வேலைக்கு பின்ன வச்சு இழுத்துழுத்து இருக்க முடியுமா
ஆமா அப்டிதா சொல்வாரு அதனால சக்கன்னு போட்ருவார் அப்றோ நாங்க வீட்டுல நிலவேம்பு கசாயோ போட்ட பிறவு
ஏயா ஆ வேல இல்ல ரெஸ்ட் எடுப்போ என்னப்பா உடனே போய் மருந்து வாங்கிருவாங்க ஃபுல்லா அத வச்சுட்டு வண்டி ஓட்ட எல்லா கஷ்டோ
எங்க வீட்லயு அப்டிதா
லோ பிபி வேற உண்டா அடிக்கடி ஒரே தல சுத்து ஆளு லீவு போட முடியாது
அதுக்கு ஒழங்கா மருந்து எடுத்துட்டு தா இருக்கணு பிறவு நமக்கு எப்ப அது இது ஆகும்ல்லா தெரியாது
இந்த டேப்லெட் பிபி டேப்லெட் எடுக்கல்லா ஆமா லெமன் ஜூஸ் குடிக்கலா மத்த குளுூகோஸ் டெய்லி இந்த ஆரஞ்சு குளுூகோஸ் இருக்குல்லா
இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி
அது எப்டிங்க ஆனா லெமன் ஜூஸ் குடிக்கிறது நல்லது மத்து மாதிரி ஏ இது அதுக்கு போடுங்க ஆ பாரு என்னங்க
அடுத்த அடுத்த அக்கௌண்ட்ல இருந்து பேசும்போது அக்கௌண்ட் நம்பர் குடு டுதாச்சா அதுக்கு
இல்ல எனக்கு பேமெண்ட் ஆப்ஷன் இன்னு ஓபன் ஆகல அத அந்த வந்த சாருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டே அவரு சண்டே இல்லன்னா மண்டே ஓபன் ஆகுன் சொன்னாரு
ம் எனக்கு அப்டிதா ஓபன் ஆவாமதா இருக்கு அடுத்து இந்த இது அமௌண்ட் வந்தா ஃப்ரைடே
இவங்க நம்பருக்கு வந்திருந்தந்து ஃபைவ் ஹண்ட்ரட் உனக்கு வந்தா
எனக்கு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வந்துருந்து
எனக்கு ஒண்ணுமே வரல நா ஏ அக்கௌண்டுல பேசலல்ல இவங்கோ பொருள்லல்லா அவங்க பேசிட்டு இருந்தாங்க
ஃபரஸ்ட் பேசினத விட நெறைய பேசனோ
ஆமா எடையில ஆனா அந்த இதுக்கு இன்னு பேமெண்ட் ஓப்பன் ஆவல நா ரெண்டாவது ஓப்பன் பண்ணதுல்ல
எனக்குந்தா எனக்குந்தா அது வந்து எனக்கு என்னைக்கு ஓபன் ஆகு அதுக்குள்ளயு மொத்
அது மொத்தமாவே தெர்ல மண்டே வருன்னு சொல்லிருக்காங்க பாப்போ அதுக்கடுத்தது ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணத வந்து டைப் பண்ணி குடுக்கணு
ரெக்கார்டு பண்ணது நம்ம இப்ப ரெக்கார்ட் பண்ணது நம்மல்ட்ட இருக்குமா போன்ல
இல்ல அவங்க வந்து ஒவ்வொரு டாஸ்க் இந்த மாதிரி வருரமா இருக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா இருக்கு
இது வேற யாராவது பேசி ரெக்கார்டு பண்ணத நமகிட்ட டைப் பண்ணதா
யாரு யாருந் தெரிது தம்பி எப்ப ஊருக்கு வரா அண்ணி
தெரியல அவ இப்புடீர்னுதா வருவா இப்போ லீவ் ஏதாவது இருந்துன்னா வருவா நீ அடுத்த மாசோ என்ன வருவானே இருக்கமாட்டேல்ல ஒரு நாள்
இங்க எப்ப பாத்தாலு ஒரே கூட்டமா இருக்கு செறையா இருக்குது ஒரளவுக்கு தா நம்ளால அட்ஜஸ்ட் பண்ண முடியு எப்ப பாத்தாலு யாராவது இருந்தா எங் ஓடி அட்ஜஸ்ட் பண்றது
யாரு உங்க வீட்லயா
ஆமா பர்த்டே கேக்கு அவங்க அப்டியேதா இருக்காங்க நேத்திக் ஏ ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க த்ரீ தௌசனுக்கு மேல ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கே ஆகுது பரகு அங்க அவரென்ன சொல்லுவாரு நல்லா சாப்பாடு குடுங்க மாத்ர அந்த டிசீஸ் டேப்லெட் உண்டல்லா அந்த டேப்லெட் ரெண்டு வெச்சு போட சொல்லியிருக்காரு அதுக்கு தாக்கான்னா நல்லா சாப்பாடு குடுங்கன்ன இன்னு எனக்கான கான்சியஸ் வருனு உள்ள நம்பிக்க எனக்கு இல்ல
ம்
உங்களுக்கு என்ன பேசுறாங்க சும்மா கெட்ட வார்த்த போட்டு திட்டிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்கன்னு ஒன்னு அவங்களுக்கே தெரியல
ம்
ஒனா ஒன்னா கடுப்பா இருக்குதுக்கு ஸ்டார்டிங்ல எல்லா இப்போ ஒருத்தவங்க நிப்பாங்க ஆமா ஒருத்தவங்க நிப்பாங்க எப்பவு அதுவே எப்பவாது எனக்கு கடுப்பா இருக்கு நமக்கு நம்ம வீடுனோட ஃபீலே வராது அவங்கல்லா இருக்கும்போது நாங்க ரெண்டு பேரு இருக்கும்போது லேட்டா எந்துச்சாலுமே ரெண்டு பேரு சாந்துதா ஏதாச்சு பண்ணுவோ சாப்புட்றது அப்டி நல்லாயிருக்கு அமைதியாட்டு் தீப்பா ஃபுல்லாவே யாராச்சு இருக்கிறது எனக் கடுப்பா இருக்குது நாத்திக்குல்லா வரும்ப எங் மூதண்ணி வந்துருக்காங்க ரெண்டாவது உள்ளவங்களு நிக் ப்புறாங்க அவங்க சாயங்கால வீட்டுக்கு போனாங்க ராத்திரிக்கு எப்போ வந்தாங்கன்லா எனுக் தெரியல நா எங்க வீட்டுல இருந்துரும்போது இருந்தாங்க ஒரே காலச்சல்லாமா இருக்கு ந இப்போ என்ன வந்திருக்காங்க அதயு பத்டே கேக்க ஈவினிங்கே வாங்கி ஃப்ரிட்ஜில்ல வெக்கலான் பாத்தா வீட்டில ஃபுல்லாக ஒரே கூட்டமா இருக் இனி வாங்கி வெக்க முடியுமா அவங்க இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களா இருக்கு யெ ஆளுக்கு எ ஹபிக்கு பர்த்தடே இன்னைக்கி னு வாங்கி வெச்சுட்டு டுவெல் ஓ கிளாக் கட் பண்லாந்தாருக் ப்பா சின்ன பிள்ளைங்கெல்லா இருக்கும்போத் நம்ம வாங்கி வெய்க்க முடியுமா மேல கொண்டு
ம்
எல்லாரு எப்ப பாத்தாலு வந்து இருப்பாங்க எது ஒன்னு வாங்க முடியல ப்பற நைட் அவுங்கல்லா போன பிறகு ஏழு மணிக்கு போல ஒரு அக்காட்ட கொண்டு வர சொன்னே ஹோம் பேக்கிங் பண்றவங்ககிட்டதா கேட்டுருந்தே இங்க
ம்
அ அப்டியெங்க மாமனார் முன்னாடி வீட்டல உக்காந்துருந்தாரு நா திரும்பவேல்ல போய் வாங்கிட்டு மேல கொண்டு வெச்சே இட் இன்னைக்கின்னா கேக்க கட் பண்ணி இப்பவு கலச்சல் தொடங்கியாச்சி வந்து என்ன பண்ணாலு இவங்கள எதாவ்து ஒரு கொற சொல்றாங்க இப்போ எனக்கு அது பயங்கர எரி ஃபேஸ் மாறட்டு
ம் அது அவிய பேரன்ண்ட்ஸ் இன்னி அப்டித்தா இருப்ப அவியல நம்ம இனி நம்ம என்ன செய்ய முடியு
அத ஏ பண்ல இது ஓட் வீடு ஏ ஒட்ர அடி இதெல்லா கேக்கறாங்க அவுங்கள இங்க வந்து தூங்க போறாங்க சும்மா இதெல்லா கேக்கும் போது எனக்கு போறோன்னா கடுப்பா வருது நா இருக்கும்போது இதெல்லா கேக்கறது அவங்களுக்கு அது நார்மலா இருக்கு அவங்க பண்ற எல்லாமே எனக்கு அது ஒரு மாரி கடுப்பு பாருக்கும்
அவுங்களுக்கு அப்டி எல்லாரு முன்னாடி கேட்டு கேட்டு பழகி போச்சி போல
வீடு ஏ ஒட்ர அடிக்கல்லானு அவரு ஒரு நேரம் நீ என்ட்ட நா இப்ப உங்ககிட்ட பேசிட்ருக்குபோ நா என்னைக்க உங்க வீட் விட்ல இருக்காங்கன் சொல்லிருக்கே நா எப்ப பாத்தாலு நா தனியா தா இருப்பே அவளுக் நானு இல்ல எப்ப அடிப்பாங்க ம்மா இப்ப இருந்தது ஃபர்ஸ்ட்டு ஊருக்கு வாங்க எங்க மூத்த அண்ணி அவுங்க வந்தாலு என்னத்தையாது ஒன்னு அவுங்க வீடு மாரி எங்க எல்லாம் பண்றது அப்போ நம்ம வந்து எதோ அடுத்த வீட்லருந்து வந்த மாரி நா அதனால ஒவரா இங்கே உரிம எடுத்துக்கவு மாட்டே ஏன்னா எம் பாட்டுக்கு பேசம இரு
இப்போ இப்ப ஃபுல்லா வர சொல்லு அங்க போறது இங்க போறதுன்னு அதா இது இவுங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு காலோ ஆறு மாசத்துக்கு ஒரு காலோ ஒரு வருஷத்துக்கு ஒரு காலோ வந்திருந்தா அப்படி கொஞ்சோ இது பண்ணணு மாசந்தோரு வர நல்ல ஒரு மரியாதை இல்லாமா ஆயிபோச்சி
ஃபுல்லா வந்து நிப்பாங்க அதுலையு இப்போ இந்த ஒன் மந்த் மட்டுந்தா இப்ப ஸ்கூல் தெறந்து தெரியுமா ஸ்கூல் தெறந்
ம்
உனக்கு தரன் தா அதுக்கு முந்தன நாள் தா போனாங்க போய்ட்டு ஆ அதுக்கடுத்து நேத்தா வந்திருக்காங்க இப்ப ரெண்டு நாள் லீவுக்கு இந்த கால யாரெல்லா டைப் பண்ண போறாங்களோ யாருக்கு தெரியு
ஆ
இந்த கால யாரெல்லா டைப் பண்ண போறாங்களோ தெரியல
எனக்கு அதா ஒண்ணு தெரியலையே என்னென்னமோ பேசி வெச்சி
பண்ணாம இருந்தா பரவால்ல பணக்காசு தெரிஞ்சவங்க யாரு பண்ண மாட்டாங்க
உங்க அண்ணி குடுத்தாச்சி வரு
ஆமா ம்
குடும்போ பிரிஞ்சி போ
நானா போயிட்டு வரவே மாட்டேனாங்க சரியா இருக்கு இப்ப எல்லாரு வந்திருக்காங்க நா ஒரு வாட்டர்மிலன் நேரமே ஆசையா வந் வாங்கிட்டு வந்தோம் கட் பண்ணி கொண்டு வாங்கன் சொன்னே இனி எல்லாரு அங்க பேசிட்ருக்காங்க வாட்டர்மிலன் தின்னே இப்ப கட் பண்ணா எனக்கு கெடைக்காது
ம் ஆமா ஆளுக்கு ஒரு துண்டு
அய்யோ நாளைக்கி ஒரு நாள் நாள கழிச்சி களம்புவாங்க
ம்
முடிஞ்சி
பாக்கலாம்ங்க போனால இங்கயே எத்தன வே எத்தன வேலைய பாக்க வேண்டியது இருக்கு எத்தன பேர சமாளிக்கிறது
உண்மய சொல்லும்னா அவங்க எல்லாரு நிக்கனால அவங்க எல்லாரு வேல செய்வாங்கன்னா ஃபுல்லா தூக்க மட்டுதா நடக்குது அவங்க இல்லன்னா இப்போ நா என்ன பாத்துக்க சொன்னாங்கனா நான்லா என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெர்ல நம்மளால பாத்துக்கவு முடியாது அப்டியெல்லா
முடியாது அந்த மாரி இருக்க எதுவு முடியாது நம்ம கஷ்டோ
அவுங்க வந்து அவுங்க அம்மா இல்லனால